கம் வணக்கம் கேக்குது
ம் சொல்லுங்க எங்க ன்னா பண்றீங்க எங்கருக்கீங்க
நா வந்து பில்லூந்துல வந்து போய்ச்சிக்கிட்டு இர்க்கே
என்னவே புரிய்ல
நா வந்து பேருந்துல பயண் பண்ணி
பேரொந்துல பயணம் பண்ணிட்டு இர்க்கீங்ளா
ஆமா
எ எந்து பயணம் பண்றீங்க
நா வந்து என்னோடிய மேடனி நோக்கி பயணம் பண்ணிட்ருக்கே
உங்களுடிய
வேலை வேலை அலுவலகம்
ஏலை அலுவலகத்தை நோக்கி பயணம் பண்ணி கொண்டு இர்க்கிறீர்களா
ஆமா
சிறப்பு சிறப்பு
றப்பா
ஆமோவ் சாப்பட் சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டுட்ட
என்ன சாப்ட்டீங்க
ஆ தோச சாப்ட்ட
தோசயா அருமையாச்சே அதுக்கு என்ன சட்னியா சாம்பாரா
சாம்பார் சாப்ட்ட சூப் நன்றாக இருந்தது
உ அருமை இன்னம்மே வீட்ல தோசல்லா சுடுவ நானு வீட்ல தோசல்லா சுடுவ
ஒரு தோசை சுட்டா எந்த லட்சணத்துல இருக்கும்னு எனக்கு தெரியும்
நான்ட்டு தான் உங்ககிட்ட சொல்ல வறேன் நான் சொல்லும் போது வந்து நான் அப்படியே நான் நானும் எல்லாரையும் மாதிரிதான் ஆ மாவுக்கு அரைப்பேன் மாவை எடுத்து கல்லுல்ல ஊத்துவேன் எல்லாரையும் மாதிரிதான் தீ்ப்பேன்
நல்லா போட்டு சாமான் துலைக்குற நார சாமால வச்சு தேய்ப்பாங்க அந்த மாதிரி அழுத்தி தேய்க்க கூடாது
கு ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
சாமா துலைக்கற இதுல சாமா குண்டால வச்சு அழுத்தி தேய்ப்பாங்கல அடுத்த கை தரக்கி அழு ாரு ஊத்திட்டு மேறலை வச்சு நீங்க பிரடிச்சந்தா உங்களுக்கே ஒரு ரெண்டு மூணு வருட்டம் சொல்லீங்காங்க
ம்
சும்மா ஒரு ஒன்றரை கரண்டி ஊத்திட்டேன் ட்டா எவளோ எவளவு எவ்ளோ முழுவுல சொல்ல முடியா அவவளவு அவ்வளவு நெச சொல்ல முடியும்
ம் ம்
அவ்ளோ சொமா
ம் ம் நீங்க நீங்க பேசுறது வந்து ஒரு மாதிரி நாங்காருந்து பேசுற மாரி இருக்கு
இப்ப ஏன் பக்கத்துல வெச்சுதா பேசுறோ
ஆனா அது ஒ-ஒரு சில எடத்துல வந்து நிக்கிது ஒரு சில எடம் ரொம்ப லாங்கா பேசுறா மாரி இருக்கு
நா வந்து இப்ப வந்து போன்னு வந்து வாய்கிட்ட வெச்சு பேஸ் நா பேசும்போது மட்டும் வாய்கிட்ட வெச்சுதா பேசிட்ருக்கே
ஆஹ் இப்ப வந்து சரியாக்கிருக்கு
ஆஹ்
ஆஹ் நீ நீங்க பேச்சுறது வந்து எனக்கு புரியுது ஆனா வந்து என்ன ஆவுதுன்னா அது இது பண்றப்போ சரியா கேட்காத மாரி இருக்கு அதனால சொல்றே
ஓ மே ஒரு வேல வந்து நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கலா
அ அ ஆமா இருக்கலாம்
ஏனா எனக்கு நெட்டு வந்து காலி ஆகபோகுது
ஓ அப்டிங்களா மே ஆஹ் இருக்கலாம் இருக்கலாம்
அஹ் ஆனா நானு மேல வெச்சு நா வந்து மெதுவாதா கேப்பே ஆனா நான் கேக்கும் போது மட்டு அது முட்ட பொடிமாஸ் மெரி ஆயிடுது அப்டியோ
அது நீங்க அது சில சில தோச கல்லுல்ல எல்லா தோச சோ எளிமையாக, சாமா அந்த தோசு கல்ல தொலைக்கிட்டு அடுப்புல வெச்சி சுட்ட உட்னே நல்லா வரவே வராது ஓட்டிக்கோ மொத தோசயோ ஓட்டிக்கோ பா த்தீங்களா அத நம்ம ஒலுங்கா லைட்டா ஊத் த்தி லைட்டா நம்ம ஊத்தணு ரொம்ப மெல்லிசா பொறுமையா வெச்சு தேச் த்துன்னா பரவ்வும், நா சுடும்போது எல்லாமே முதல் தோச நல்லா வரு ஏன்னா நா ஊத்தும் போது கர்க்ட் ட்டா ஊத்திருவோ
ம் ம்
அப்படி தோச மாவு அத அப்டி தோச ஒலுங்கா வரலேன்னா தோச கல்ல வந் து எண்ணெய்ய ஊத்திட்டு ஒரு வெங்காயோ ஒன்னு எடுத் துக்கணு வெங்காயத்த தோல்லா உரிச்சிட்டு, அடியில கட் பண்ணிட்டு அத வெச்சு தேய் தேய்ன்னு கொஞ்சோ நல்லா தேய்ச்சனாக் கா அது தோச நல்லா வந்துரூ அது மட்டு இல்லாம ஆஹ் ஆமா தெரியாதா உங்களுக்கு அப்டிதா பண்ணுவாங்க
உம்
நா ஒரு நாள் உங்களுக்கு தோசய சுட்டு காட்ற
ம் பல்லுக்கு நல்லது புறம் மத்தியானம் மென்ன எடுத்துட்டு போறீங்க சாப்பிட
மத்யான உணவு வந்து சாதமு சாம்பார் அது
ஓ பழம் சாம்பார் ரைஸ் சாப்பாடு த சாம்பார் வந்து எப்டி ந்ப நெறய விதமான சாம்பார் இருக்குன்னா சாம்பார்களிலயே நெறைய வித சாம்பார் இருக்குல்ல நீங்க எந்த சாம்பார் கொண்டு போறீங்க
நா வந்து வெறு முருங்கக்கா போட்ட சாம்பார்
ஓ இந்த காய்கறி சாம்பார்னு சொல்லுவாங்களே அதுவா
ஆஹ் காய்கறி எல்லா போடல வெறு முருங்கக்காதா
வெறு முருங்கக்காய் போட்டாலு அத நம்ம தாளிச்சு அதுக்கப்புற தானே அதுல ஊத்துவாங்க ஆமா ஆஹ் காய் சாம்பார் தான
காய் சாம்பார்னா நம்ம கேரட்டு பீன்ஸு அதெல்லா போடுறதுதா காய் சாம்பார்
புரியப் ஆன இந்த சாம்பார் எப்டி செய்வாங்கன்னு தெரியுமா
ஆஹ் தெரியு இத எப்டி செய்வாங்கனா ஃப்ஸ்ட் வந்து ஒரு ஒரு தமிழர் அளவுல வந்து இப்ப கொண்டு கூட வச்சுக்கால
ரி செரி
ஆஹ் ஒரு குக்கர்ல போட்டுட்டு அதுல வந்து தண்ணியே ஊத்திருவாங்க ரெண்டு நிமிஷ வெச்சிருவாங்க அப்டியே ஏனா துல இரு அனுத்துல்லா வந்து வரேன்
ஆமா ஆமா
அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அப்டியே வச்சிருவாங்க உ அத எடுத்து நல்லா ஒரு நாலு வாட்டி கழிவிட்டு ஆ அத வந்து ஆ அதுல வந்து நால அடி கழுவிட்டு நல்ல தண்ணிய எடுத்து கொஞ்சம் அது முங்குற அளவுக்கு அந்த பருப்ப கொஞ்சம் தாண்டி தாண்டி ஆ உங்க பருப்பு பருப்பு தாண்டி நிக்கிற மாரி தண்ணி ஊத்திடனும்
ஆமா ஆமா
ஆ ஊத்திட்டு தக்காளி வெங்காயம் பொடி பொடியா நறுக்காம பெருசு பெருசாவே நறுக்கி போற்றணும்
ம் ம் நல்லா இப்போ ஒரு வா ஒரு தக்காளிவாச்சுவா அத வேற நாலா போட்டு போட்
ஆமா ஆமா ஆமா வேணா ஏனாலும் அந்த மாரி நாலா போட்டுக்கு ஒரு ரெண்டு ரெண் தக்காளி ரெண்டு வெங்காயம் எடுத்து நாலா கட் பண்ணி போட்டுணும் பிறகு வந்து மஞ்சதூள் தூளு மஞ்ச தூள் உப்பு போட்டுட்டு பிறகு வந்து பூண்டு போடுவாங்க ஒரு நாலு பூண்டு அந்த மாரி போடுவன் பூண்டு போட்டு கல்லுப்பு போடுவாங்க கல்லுப்பையும் போட்டுட்டு ஆ பருப்பு கல்லுப்பு ஆ அப்புறம் என்ன சொன்னன் நானு
பருப்பு கல்லுப்பு
தக்காளி வெங்காயம் பச்ச மெளகா போடுவாங்க
ம் ம்
பச்ச மெளகாய அப்புறம் வந்து அந்த லைட்டா சோம்புன்னு நினைக்கர சோம்பு போடுவாங்க அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க பத்தி பெருங்காயம் பெருங்காயம்
ஆமா ஆமா ஆமா
ஆ பெருங்காயம் போடுவாங்க புரியல
அது இல்லனா சாம்பாரே இல்லயே
ஆஹ் பெருங்காய போட்டுட்டு குக்கர வந்து மூ டிடுவாங்க
பிறகு பிறகு
உக்கர மூடிட்டு நம்ள்க்கு ஒரு மூணு அந்த மாரி வெச்சு வித்துருவாங்க
ஓ மூணு மூணு மரக்கு ஆஹ்
மூணு மூணு எ எடுத்துட்டு ஆஹ் சிறிது நேரம் கழிச்சுதா அத திறப்பாங்க ஏனா உடனே திறந்தா அது வெடிச்சிடு அந்த விசில் இல்லாம ஒல்லியே போனதுன் பிறகு போனதுக்கு பிறகுதா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க
ம் உஹம் உஹம்
பேர்சன் பண்ணிட்டு அந்த மத்து சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு மத்து வீட்ல வீட்ல இருக்க
மத்து ஆமாமாமா
இருக்கா வீட்ல உங்களுக்கு
ஓ இருக்கு இருக்கு பாத்திருக்க கட்டைல ஒரு மாரி குச்சி மாரி வந்து மேல
ஆமாமா ஆம்மா மாரி அந்த மாரி தா ஆ அப்டி அது மட்டு வச்சு நல்லா கடை எல்லாமே நல்லா
ம்
நல்லா மசீரவு நல்லா கடைஞ்சிட்டு அப்றோ தேவயான அளவு உப்பு வேணுனா கூடவே ஏட் பண்ணுவாங்க அப்டியில்லேனா தாலுச்சு தரத ஏட் பண்ணு முதல்ல என்ன பண்ணனுனா தாளிப்பு ரெடி பண்ணனு
எப்டின்னா ஒரு சின்ன கடாயல வந்து வெண்ணெ ஊத்திட்டு கடுக் ம் போட்டுட்டு பா அப்றோ வந்து கருவேப்பில போட்டுட்டு அப்றோ காஞ் ச்சமிளகா அந்த மார் எவ்ளோ வேணுமோ நாலு அஞ்சுனா அஞ்சு அந்த லா ரெண்டா ரெண்டா வெட்டிட்டு அதுல போட்டுட்டு அதுல கொஞ்ச பெருங்காயம் அப்றோ கருவேப்பில போடணு அ கருவேப்பிலல்லா போட்டு நல்லா வெடுஞ்சதுக் கப்றமா வந்து அந்த சாம்பார்ல ஊத்திட்டு கலறிடுவாங்க அவ்ளோதா முடிஞ்சிச்சி
ஓ அவ்ளோதா இந்த புளி ஹா புளிவுத்
அய்யிய்யோ மறந்துட்ட அத அப்பயே வந்து ஊற வச்சிருவாங்க அ ஊற வச்சுட்டு அது கூட தனி நரிக் சாகும் போது அவசரத்துல சொல்ல மறந்துட்ட
ம்ம்
ரெண்டு பேரூ மைக்கும் போது மறக்காமருந்தா செரி சொல்லு போது
நல்ல நகைச்சுவை
சிரிப்பு வந்ததா
புரியவில்லை
செயற்கையான சிரிப்பு மாரி இருந்துது
இல்லை இல்லை
சரி நான் பிறகு பேசுகிறேன்
பிறகு பேசுகிறீர் செரி நல்லது நல்லது